ஹலோ
ஆ சிஸ்டர் சொல்லுங்க.
பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
பேசலா சிஸ்டர், எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே சிஸ்டர். நீங்க எப்டிங்க இருக்கீங்க.
நல்லா இருக்கே சிஸ்டர்.
சரிங்க சிஸ், ஆ வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்க, சிஸ்டர். அங்க வீட்ல எல்லாம் எப்டி சிஸ்டர் இருக்காங்க.
ஆ எல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர்.
உம் குழந்தைகளும் நல்லா இருக்காங்க சிஸ்டர். இப்பதா சாப்பாடு குடுத்துட்டு வந்தேன். சாப்ட்டுட் இருக்காங்க, சிஸ்டர்.
ஓ சேரிங்க சேரிங்க என்ன சிஸ்டர் இது எக்ஸாம்லா வச்சுட்டு இருக்காங்க.
ஆமாங்க சிஸ் ஸ்டர் ஆமா எங்களுக்கு வந்து, ஒவ்வொரு சாப்டரா, ஒவ்வொரு அதிகாரம் அதிகாரமா
ஆ... மாசம் மாசம் மாசத்துல ஒரு லாஸ்ட் வீக்ல அந்த மாரி வச்சுட்டு இருக்காங்க சிஸ்டர். பைபிளயும் படிச்ச மாரி இருக்கு. க்கும்மா
ஓ செரி
ஆ ஏன்னா இப்போ மொத்தமா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டயும் படிச்சு முடிக்க முடியாது செரி இந்த மாரி டெஸ்ட் வச்சாங்கன்னா அது மூலமா படிச்சுவவும் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நஞ்சமாவது தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்டின்னு சொல்லிட்டு எங்க பாஸ்ட்டர் அந்த மாரி வச்சிருக்காங்க சிஸ்டர்
ஓ இது ஒரு நல்ல ஐடியா தாங்க எப்டினாலு நம்ம பைபிள் படிப்போ இல்லயா
ஆமாங்க சிஸ்டர் ஆமாங்க படிக்காட்டி நம்ம தெ அதிகமா தெரிஞ்சுக்காட்டியு டெஸ்டுக்காகவது படிக்க எப்டி படிக்கதா போறோ அதனால உபயோகமா இருக்குன்ட்டு இந்த பிளான வெச்சிருக்காங்க சிஸ்டர்
ஓ அப்டிங்களா இந்த டைம் எந்த சாப்டர் படிக்கிறீங்க
இப்ப வந்து லூக்கா சிஸ்டர் இந்த மந்த்துக்கு லூக்கா
ஓ செரி செரி செரி
சேரி அத குறிச்சு சும்மா பாப்போங்களா ஒரு கிளான்ஸ் சும்மா
ஆ நீங்க தெரிஞ்ச சொல்லுங்க நா எனக்கு தெரிஞ்சது நா சொல்ற
தெரிஞ்சது அப்டி ஷேர் பண்ணிக்குவோமா
ஆ பண்ணிக்கலாங்க
ஆ செரிங்க சிஸ்டர் இப்ப லூக்கான்னம்னா அது வந்து பழைய ஏற்பாடு இல்ல புதிய ஏற்பாடுங்க சிஸ்டர் லூக்கா இருக்கிறது அப்ப அதுல வந்து அதிகாரம் ஒண்ணுல இருந்து ஒவ்வொன்னா அப்டியே சும்மா பாக்கலாங்களா
ஆ பாக்கலா பாக்கலாங்க
இப்ப அதிகாரம் ஒண்ணுல்லன்னு பாத்துகிட்டீங்கன்னா யோவான் ஸ்நானகனோட பிறப்பு அத பத்தி வருது அவங்க அப்பா சகரியா அப்ப அவரோட பிறப்ப பத்தி வருதுங்க சிஸ்டர் ஒன்னாம் அதிகாரத்துல
ஓ சேரிங்க
ஆமா அப்போ யோவான் ஸ்நானகன்ங்கிறப்போ அவர் தானே வந்து ஏசப்பாக்கு ஞானஸ்தானம் குடுத் தாரு அவரோட பிறப்பு செரிங்களா ஆ ஆ அவரோட பிறப்பு அப்றோ அவங்க அப்பாதா சகரியா அப்ப அவங்க வந்து துதிச்சு பாட்றாங்க யோவான் கெடைச்சதுனால துதிச்சு பாட்றாங்க செரிங்களா அத பத்தினதா ஒன்னாது அதிகாரோ
ஓ சேரிங்க
ஆமா இப்போ ரெண்டாவது அதிகாரன்னு பாத்துகிட்டீங்கன்னா ஏசப்பாவோட பிறப்பு ஏசப்பா வந்து எங்க பிறந்தாருனா பெத்தல கேம்ல பிறந்தாரு இந்த மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு
செரிங்க
ஆ அதா பத்தினதுங்க சிஸ்டர் அப்ப மாட்டு தொழுவத்துல அவரு பிறக்குறாருங்கறத வந்து அந்த ராஜாவுக்கு அறிவிக்கும் போது ஏரோது ராஜாவுக்கு அறிவிக்கும் போது ராஜா வந்து தலச்சன் பிள்ளைய எல்லா கொல்லணு நெனைக்கிறாரு இல்லிங்ளா அந்த இதுல இருந்து ஏசு பெத் பெத்லகேம்ல பிறந்தாருங்கறத பத்துனது அதுல வருது அப்ப மெய்ப்பர்களுக்கு தூதர்களுக்கெல்லா மெய் ர்களுக்கெல்லா தூதர்கள் போயி அந்த செய்திகள எல்லா அறிவிக்கிறாங்கில்ல சிஸ்டர்
ஆமாங்க
அத பத்தி வருது அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா அதுக்கப்றோ வந்து அவரோட பன்னெண்டு வயசுல போய் சர்ச்சல எல்லா போதிக்கிறாரு இல்லிங்க சிஸ்டர்
ஆமா ஆமா
ஆலயத்துல போயி போதிக்கிறாரு இல்லிங்ளா அதுவு ரெண்டாது அதிகாரத்து த்தில வந்துருது ஆண்டவர ஏசப்ப பத்தினது ரெண்டாவது அதிகாரத்துல இப்டி வந்துருது
ஓகேங்க
ஆ அப்றோ இப்ப மூ அதிகாரோ மூணுன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து மனந் திரும்பதல பத்தி யோவான் பிரசங்கப்பண்ணார் இல்லைங்களா மனந் திரும்புங்கள் பர்லோக ராஜ்யம் சமீபித்து இருக்குறது அந்த மாரி இதெல்லா வந்துட்டு நமக்கு அதிகாரம் மூணுல வந்துருதுங் ஸ்டர் அ அந்த பர்ஸ்ட் சொன்னன்னிங்ள அதிகாரம் ஒண்ணுல யோவான்ஸ் னானன்னு சொல்லிட்டு் அ அவரு வந்து ஞானஸ்தானொ கொடு க்கிறது இப்பதா ஏசப்பாக்கு ஞானஸ்தானொ குடுக்கறது இந்த மூணாவது அதிகாரத்துல தா வருது
ஓ செரிங்க செரி
ம்மாங்க அ இந்த மூணாது அதிகாரத்துலதா அவர் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு அதுக்கப்றோ ஏசப்பாவோட வம்சாவளி அதெல்லாமே அதுலதா வருது பாத்துக்கோங்க ஏசப்பாக்கு கூட பிறந்த சகோதர சகோதிகல்லா இருக்குறாங்க சிஸ்டர் அதுக்கப்றோ
ஓ ஆமா ஆமா இல்ல நானு படுச்சிருக்கே அ அவருக்கு அப்றோ நெறைய பேர் பெறந்திருக்காங்க
பெறந்திருக்காங்ளாமா சகோதிரிகளும் கூட இருக்காங்களா சகோதிரி ஒரு சகோதிரின்னு நெனைக்கறே அ சகோதரர்கள் இருக் கிறாங்ளாமா பெறந்திருக்றாங்ளா அத பத்துனதெல்லா அதிகாரம் மூணுல நம்ம படிக்கிறோங்ஸ்டர்
ஓகேங்க
அதுக்கப்றோ சும்மா ஷார்ட்டா உங்ளுக்கு சொல்றே செரிங்களா
ஆ சேரி சேரி சொல்லுங்க
அதுக்கப்றோ அதிகாரம் நாலுக்குன்னு நம்ம வந்துட்டோம்னா ஏசப்பா வந்து சாத்தானால சோதிக்கப்படறது அதெல்லா இருக்குல்லங் ஸ்டர் மல மேல கூட்டிட்டு போய் சாத்தான் சோதிக்கிறது ஃபாஸ்டிங் முடித் சுட்டு ஏசப்பா நாப்பது நாள் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு வந்தோன இந்த சாத்தான் வந்து ஒவ்வொரு எடத்துக்கா கூட்டிட்டு கூட்டிட்டுப் போயி ஏசப்பாவ சோதிக்கிறா அந்த ஏச ப்பாவ சோதிச்சது எல்லாமே வந்து நமக்கு நாலாது அதிகாரத்துல வந்துருதுங் ஸ்டர்
ஓ செரிங்க
ஆமாங்க அதுக்கப்றோ வந்து நாசுரேத்துல போயி ஏசப்பா வந்து ப்ரீச் பண்றாரு இதெல்லா பத்தி போதிக்கிறாரு நாசுரேத்துங்குற ஊர் ல அதனால தா அவரு பேரே வந்து நசரேன் ஆகி ஏசுனு சொல்றாங்க அவரு நாசுரேத்ல தானே பெறந்தாரு அப்ப அவரோட சொந்த ஊர்ல போயி அவரு பிரசங்கிக்கும் போது அங்க யாருமே அவர நம்பல செரிங்ளா ஆமா அவுங்க சொந்தமா போ சொந்தக்காரங்ளே வந்து அவர வந்து ரொம்ப இழிவா இவரு சொல்ற மெசேஜ் எல்லா கேக்குறத அந்த மாரிதா அவர நடத்துனாங்க ஆனா அவரோட ஊரே வந்து நாசரேத்து தா அதுனால தா நச தேனாகிய ஏசுனே அவர சொல்றது அதுக்கப்றோ வந்து நெறைய பேத்த அங்க சுகப்படுத்திருக்காரு பிசாசுகள் எல்லா தொரத்திருக்காரு அந்த அற் புதமெல்லா பாத்திங்கன்னா நமக்கு நாலாது அதிகாரத்துல தான்ங்ஸ்டர் வருது
ஓ செரிங்ஸ்டர்
ஆ பிசாசுகள தொரத்துனது அந்த மாரி இதெல்லா செரிங்ளா
ஓகேங்க
அதுக்கப்றோ அஞ்சாது அதிகாரோன்னு நீங்க பாத்திங்கன்னா தொழு நோயாளிகள் பக்கவாத உள்ளவங்க இவங்கள எல்லா குணப்படுத்துனது இந்த அற்புதமெல்லா வந்து நமக்கு அஞ்சாது அதிகாரத்துல தாங்கஸ்டர் வருது அப்றோ ஆ வது அதிகாரம்னு பாத்திங்கன்னா ஏசப்பா வந்து ஓய்வு நாள பத்தன போதனை எல்லா அங்கதா நமக்கு குடுக்குறாரு நம்ம இப்ப ஏ சச் ச்க்கு போனு வாரத்துல ஆறு நாளு ஓய்வ் நாள் ஆறு நாளு ஆயத்த நாள் ஏழாவது நாள் தா ஓய்வு நாள் ம் அப்போ அந்த ஓய்வு நாள்க்கு முந்தின நாள் வந்து ஆயத்த நாள் அப்டிங்கறதெல்லா குறிச்சு அவுங்களுக்கு குடுக்கறதல்லாமே இன்னைக் இந்த அதிகாரோ ஆறுல தா சிஸ்டர் வருது
ஓ செரிங்க ம்
ஆமாங்க அதுக்கப்பறோ பன்னெண்டு அப்போஸ்தலர்கள வந்து அவரு செலக்ட் பண்றாருங்க்ளே சீசர்கள்
ம்
அது பத்தியுமே நமக்கு இந்த ஆறாவது அதிகாரத்துல தாங் சிஸ்டர் வருது ஆ அப்போ அது வரைக்கு கொஞ்சோ நமக்கு இத பத்திதா இருக்குது சேரிங்களா அப்பறோ இப்ப ஏழாவது அதிகாரோன் நீங்க பாத்தீங்கன்னா ஏழாவது அதிகத்துல நூத்துக்கு அதிபதியோட விஸ்வாசோ அப்பறோ விதவியனோட மகள உயிரோட எழுப்புனது இந்த மாரி அற்புதங்கள்ளா அதுல வருதுங்க் சிஸ்டர் அதுக்கப்பறோ அந்த ஓவியானு ஒரு பொண்ணு வந்து ஏசப்பா கால தொட்டு அபிஷேகம் பண்றாங்க இல்லைங்க்ளா கண்ணீரால ஆ இந்த அற் புதமெல்லா நமக்கு ஏழாவது அதிகாரத்துல வந்துருதுங் சிஸ்டர்
ஓகேங்க
ஆ இப்போ வரைக்கு ஏழு வரைக்கு படிச்சிருக்கேன் வெச்சுக்கோங்க்ளே
ஓ அப்டிங்க்ளா
ஆமாங்ஸ்டர்
சேரிங்க இப்ப எட்டாவது அதிகாரத்துல ஆமாங்க்ஸ்டர் நானு படுச்சே நானு நா படிச்சத கொஞ்சோ ஸ்
ஆமாங்க்ஸ்டர் எனக்கு கொஞ்சோ சொல்லுங்க்ளே
ஆ இப்ப எட்டாவது அதிகாரோ அப்டின் பாத்தீங்கன்னா ஒரூ ஆ விதவ வந்துட்டு எ அவங்கள பத்தின ஒரு ஓ மை எல்லா சொல்லிருக்காரு அப்பறோ வந்து புயல வந்து அடக் க்கர இருக்கார்ல புயல வந்து நீ இறையாது அப்டின் சொ சொல்லி அதிகாரமா சொன்னது ம் அ இந்த மாதிரி விஷயங்கலா எட்டாவது அதிகாரத்துல குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அதே மாத்ரி ஒரு பன்னெண்டு வருஷமா ரத்தப் போக்குல்ல ஒரு பொண்ணு குடுத்தது
ஆம்மாம்மா
கல் இவங்கள பத்தி எல்லா இந்த எட்டாவது அதிகாரத்துல சொல்லிருக்
ஓ சேரிங்க சேரிங்க சிஸ்டர்
ஆ ஒம்பதாவது அதிகாரத்துல பாத்தீங்க அப்டின்னா கடவுள் வந்து அந்த ஒரு ஐம்பதாயிரோ பேருக்கு ஆ சாரி அஞ்சாயிரம் பேருக்கு உணவு குடுத்தாரு பாத்தீங்களா அஞ் சப்ப ரெண்டு மீன் வெச்சு ஆ அத் இத வந்து ஒம்பதாவது அதிகாரத்துல சொல்லிருக்காங்க அதுக்கப்பறோம் அவங்க வந்து ஒரு மலேல போய்ட்டு எலியாவு மோசையு அவரு கூட இருக்கற மாரி ர மறுரூபமானார் பத் த்தீங்க்ளா அது வந்து இந்த ஒம்பதாவது
ஓ அது லூகாவ்லதா இருக்குங்க்ளா
ஆமாங்க
ஆ சேரிங்க சேரிங்கஸ்ட சேரிங்
அதுக்கப்றோ அவர் என்ன பண்ணார்னா பத்தாவது அதிகாரத்துல வந்து அந்த பனண்டு சீஷர்கள் இல்லாம ஒரு எழுவது சீஷர்கள வந் து எக்ஸ்ட்ரா வந்து அவர் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து ஊழியம் செய்ய எனக்காக போங்க அப்டின் சொல்லி அவங்களையு வந்து ஆசிர்வதிச்சு அனுப்பிருக்காரு
எழுவது பேரைங்களா
ஆமா எழுவது பேர
ஆ சேரிங்கஸ்ட
அலுக்கப்றோ நம்மளுக்கு எப் எப்போதுமே சொல்றோல்ல இந்த மார்த்தால் மரியாள் லாசர் அவங்களோட ஆ ஏசப்பாக்கு ரொம்ப அன்பா இருந்தவங்க அது வந்து மார்த்தாள் மரியாளோட சம்பவ வந்து உங்களுக்கு லூக்கா பத்தாவது அதிகாரத்துல தா சொல்லப்பட்ருக்குங்க
ஓ சேரிங்கஸ்ட செரிங்க
ஆமா அப்றோ நம்ம எப்டி ஜோம் பண்ணோ அப்டிங்கறது வந்து பதினொன்னாவது அதிகாரத்துல வந்து சொல்லிருக்காரு ஆ பதினொன்னு அதிகாரத்துல நம்ம ப்ரெயர் பண்ற விதோ அப்றோ பனண்டாவது அதிகாரன்னு பாத்தீங்க ன்னா நம்ம வந்து ரொம்ப பேராச படக்கூடாது ரொம்ப பணத்துக்காக நம்ம ரொம்ப அழிஞ்சு திரிய கூடாது அந்த மாதிரி காரேங் கள் உலக ப்ரகாரமான காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்தும் குடுக்க கூடாது அப்டிங்கறத பத் தி சொல்லிருக்காரு
ம் ம்
ஆ அப்றோ பதிமூணாது அதிகாரத்துல வந் வந்து எப்டி நம்ம மனம் திரும்பலுக்கு எதெல்லாம் அவ சியோ அப்டிங்கிற மாரி பரலோக ராஜ்யோ அந்த கடுகு விதைக்கு புளிப்புள்ள மாவு க்கு அந்த மாரி குறுகலான வாசல் வழியா ப்ரவேசிக் கறது இது எல்லாத்தையு பத்தி பதிமூணாது அதிகாரத்துல வெளக்கமா சொல்லிருக்குங்க
ஓகேங்கஸ்டர் ஓக்கே உவமையாவா ஆ சேரிங்க செரிங்கஸ்ட
பதினாலாவது பதினஞ்செல்லா பாத்தீங்கன்னா அ எப்டி இந்த காணாமல் போன ஆடு காணாமல் போன நாணயம் அ ஊதாரி மகன் அந்த கெட் ட குமாரன் கதை இதெல்லாமே வந்து உங்களுக்கு பதினஞ்சாவது அதிகாரத்துல உங்களுக்கு சொல்லப்பட்ருக்
ஓ செரிங்கஸ்ட செரிங்கஸ்ட
அப்றோ பதினாறுல இருந்து பாத்தீங்கன்னா அவரு எப்டி வந்து மனுஷங்கள நீங்க சொன்ன மாரி அந்த பிசாசுகளெல்லா தொரத்துனாரு அப்டிங்கறதுதெல்லா சொல்லிட்டு ஆ அவர வந்து சிலுவையில போய் அரையறாங்கள அந்த இதெல்லா வந்து கடைசி அதிகாரங்கள்ல வந்து அப்டி வந்துருதுங்க
ஓ அந்த ஏழு வார்த்தைகள்லா இல்லைங்களாஸ்ட
ஆமா இங்க ஏழு வார்
ஓ செரிங்க செரிங்க செரிங்கஸ்ட
இது எல்லாமே தா லூக்கால வந்து சொல்லப்பட்ருக்கு அதுக்கப்றோ சகையோட மனமாற்றத்த பத்தி எல்லா சொல்லிருக்காங்க ஏன்னா நம்ம ஆ பிபிஎஸ்ல சண்டே க்ளாஸ்ல எல்லா பாத்தீங்க அப்டின் சொன்னா சகையு குள்ள சகையு அந்த மாதிரி சொல்லுவோல்ல அது எல்லாமே லூக்காலதா சொல்லப்பட்ருக்குங்க
ஓ செரிங்க சிஸ்டர்
ம் அந்த மாதிரி திராட்ச தோட்டோ ஆ இஸ் இது வந்து நம்மளுக்கு திராட்ச செடி நீங்க கொடிகள் அப்டின்னு சொல்றது எல்லாமே லுக் காலதா சொல்லப்பட்ருக்குங்க
செரிங்க செரிங்க
ஆ நம்ம எப்டி வந்து காணிக்க குடுக்கணு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஏழ விதவிய சொல்லுவாறு பாத் தீங்களா அவங்கள ஆ ரெண்டு காணி ரெண்டு காசு குடுத் து ஏழ விதவியத்தா நானு ஆ அவங்கள பத்தியு கடைசி காலத்துல என்னென்ன அடையாளங்கள்லா நடக்கு நம்ம வந்து எங்கயு ஓட வேண்டா கடவுள் வந்து ரொம்ப வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து அவரு வந்து வெளியரங்கமா நம்மளுக்கு தெரிவாரு அப்டிங்கறது எல்லாமே வந்து லூக்கால ரொம்ப அழகா சொல்லிருக்காங்கங்க
ஓ செரிங்க சிஸ்டர் செரிங்க
இந்த ஏசுக்கு அன்பான இருந்த சீஷன் அந்த மறுதளிக்கிறது
ஆமா ஆமா
ஆ அப்பறோ வந்து அங்க போய் ஏசுவ வந்து சிலுவைல அடிக்கிறதுக்கு முன்னாடி அவர வந்து நெறையா பேர் கொஸ்டின்ல்லா கேட்டாங்க பாத்தீங்களா விசாரண பண்ணது இது எல்லாமே கடைசி அதிகாரங்கள்ல வந்து